ஹலோ ப்ரோ
ஹலோ
ஹலோ கேக்குதா ப்ரோ
கேக்குதுப் ப்ரோ
ப்ரோ நீங்க பேசுது கே்கக மாட்டது ப்ரோ
இப்ப கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ கேக்குது ப்ரௌ அவ்வளவு கேக்குது பாயௌ ஆனா அந்த அளவுக்கு க்ளியரா கேட்க மாட்டேது சவுண்டு வரமாட்டது ப்ரோ சவுண்டு நீங்க பேசுறது ஆமா ப்ரோ
இப்ப ஓகேவா
ஆ இப்ப ஓகே ப்ரோ ஆ இப்ப கேக்குது ப்ரோ
ஓகே ப்ரோ வெளில வந்துட்டேன்
வெளில வந்துட்டீங்களா ப்ரோ
உங்களுக்காக ஆமா டவறு வந்துட்டு கேக்கல ஆ ப்ரோ ப்ரோ ஹலோ
ஆ ஆமா ப்ரோ நீங்க எத்தன் நாள் யூஸ் பண்றீங்க ப்ரோ
ப்ரோ ஒரு நிமிஷோ ஒரே ஒரு நிமிஷோ அப்டி லைன்லே இருங்க ஒரு நிமிஷோ
ஆ சேரி ப்ரோ ஸ்ீ ஸ்ீ
ஹலோ
ஆ
ஹலோ
ஆ சொல்லு ப்ரோ
ஆ கேக் ஆ உங்களுக் கேக்குதா ப்ரோ
ஆ கேக்கது ப்ரோ
ஓகே ப்ரோ எங்க இருந்து பேசுறீங்க
நம்ம வந்து திண்டுக்கல இருந்து பேசுறோ ப்ரோ
ஓகே ப்ரோ இன்னைக்கு நாள் எப்டி போச்சு உங்ளுக்கு
இன்னைக்கு நாுள் நல்லா போயிச்சு ப்ரோ உங்களுக்கு ப்ரோ
நார்மல் தா ப்ரோ நடுவுல நடுவுல வந்து பாத்தீங்கனா காத்து மழையெல்லா அடிச்சு மழ பெய்றதையு காத் கு கலச்சு உட்டுக்கிட்டு இருக்கு
மா ஆமா ப்ரோ அந்த மாத் தா ப்ரோ சிச்சுவேஸன் போய்ட்டு இருக்கு நீங்க எல்னி இன்னு சொன்னாங்களா அதுல இந்து ஏற்பட்ட தாக்கம்மு நிக்கு ப்ரோ
ஆமா அது இந்த மழைலா வந்து பாத்தீங்னா நமக்கு முன்ன மாரில்லா வர்றதில்ல எதை இப்பல்லா வந்து பாத்தீங்கனா எங்கியாது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாரி எதோ ஒரு நிலை எதூ உருவாயிருந்தாதா நம க்குலா இப்ப மழையே வருது இதே முன்னாடிலா வந்து பாத்தீங்கனா சொல்லுவாங்க எல்லா பெரியவுங்க சொல்லுவாங்க இந்த மாரி வந்து இந்த மாசோ வந்துட்டாலே வந்து பாத்தீங்கனா உங்ளுக்கு வந்து மழ வரு அப்டின்லா சொல்லுவாங்க
ஆமா ப்ரோ
ஆனா இப்போலா வந்து பாத்தீங்கனா அந்த மாரி எதூ வரல நீங்க அந்த மாரி எதூ பாத்திருக்கீங்ளா
நா வந்து ஆமாா ப்ரோ எதிர்பார்த்ததுதா ப்ரோ மே மாசோ எப்பய்மே வெயிலாதா இருக்கு அன்னைக்கி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சோ மழ வந்தா நல்லா இருக்கு அப்புடியேவு நெனச்சு பாத்திருக்கே இப்ப எது வந்தாலு பிரச்சன இல்ல இப்ப அப்டி ஒரு சுச்சுவேஷன்லா நம்ம இருக்கோ அதுனால நமக்கு எது வந்தாலு ஓகேதா ப்ரோ ஆனா மழ வந்தா சந்தோஷ்மா இருக்கு
நியாயமானதுதா ப்ரோ நீங்க டூர்லா எதூ போயி்ருக்கீங்ளா ப்ரோ எங்கயு நல்லா மழ பெய்ற எடமா
நா அதிகுமா போனது வந்து கொடைக்கானல் போ போயிருக்கே ஏனா எங்ளுக்கு பக்கமா அதான இருக்கா சேர் பைக்கு ட்ரிப் எடுத்து நாங்க போயிருவோ ப்ரோ அங்க
சூப்பர் ப்ரோ எப்டி இருந்துச்சு உங்ளோட ட்ரிப் எதையாது ஒரு ட்ரிப்ப பத்தி அப்டியே கொஞ்சோ ஷேர் பண்ணீங்கனா கேக்குறதுக்கு கொஞ்சோ சுவாரஸ்யமா இருக்கு நா இது வரைக்கு போனதில்ல அதுனால
ப்ப நீங்க கொடைக்கானல் போனதில்லையா ப்ரோ
இல்லங்க நா போனதில்ல
போனதில்லையா ப்ரோ அதா நீங்க கொடைக்கான வந் தீங்கனா நல்லா இருக்கும் ப்ரோ அது மலைய மாரிதா ப்ரோ இருக்கூ அங்க எப்பினா ஊட்டி கண்டிஷனு மார்தா ப்ரோ பனியு அப்புறோ ரொம்ப குளுரா இருக்கு ப்ரோ அங்க போனா நல்லா சுச்சுவேஷன் நல்லா இருக்கு ப்ரோ புரில ப்ரோ
இப்போ வண்டில போனோம்னா எப்டி ப்ரோ அது நம்ம வண்டி எல்லா எப்டி அங்க உள்ளுக்குலா அலோ பண்ணுவாங்ளா ஏனா அது கொஞ்சோ அந்த மலை பிரதேசோ மலை பிரதேசோ அப்டினா வந்து எதோ இந்த சட் டிவிகேட்டு இந்த ஸ்மோக் இதுக்கு எதோ கேப்பாங்கன்லா சொல்லிட்ருந்தாங்க எனக்கு அத பத்தி தெரியில
ப்ரோ அது நம்ம போற டைம்த்துல வந்து வெதர் வந்து கண்டிஷன் ரொம்ப மோசமா இர்ந்தா போலீஸ் காரங்க வந்து முன்னாடி நிப்பாங்கலா ப்ரோ டோல்கேட் டோல்கேட்டுக்கு அங்கங்கர்ந்து நமக்கு சொல்லுவாங்க ப்ரோ இந்த மாரி வெதர் கண்டிஷன் இப்புருக்கு அதுனால நீங்க இங்கெல்லா போவ் கூடாதுன்னு அப்டி ஒரு அறிவுரமாரி குடுப்பாங்க ப்ரோ அதுக்கேத்த மாரி நம்மளு மாத்தி வேறட்ரு வேற எந்த எடத்துக்கூட போலான் ப்ரோ நாங்க அங்க போய் தங்கிர்ந்தா ப்ரோ போவோ
ஓ செரி ப்ரோ செரி ப்ரோ
அப்றோ வேற யாஸ் என்னென்ன சாப்புறதுக்கு எது ஸ்பெஷலா இங்க கொடைக்கானல பக்கோ வந்து பாத்தீங்கனா இது ரொம்ப பேமஸ் அந்த மாரி எதூ இருக்குனா
கொடைக்கானல் பக்கோ நாங்க போறதுக்கு ஃபேமஸ் எதும் இல்ல ப்ரோ அங்க போய் போனா ஹாட்டா எதா சாப்புணு அதாவது டீயி அப்புறோ வந்து கிரில்லு இதுதான் ப்ரோ நம்ம அங்க போனாவே ஆமா ப்ரோ அங்க குளிர்னால நம்ம எலு எல்லாமே ஹாட்டாதா எதுர்பாப்போ ஹாட்ட கொஞ்சோ ஸ்பைஸியா அந்த மா ஃபுட் த்துதா எல்லாருமே எதிர்பாப்பாங்க நீ ஓட் போங்க ப்ரோ அந்த போனீங்கன்னா நல்லா இருக்கு ப்ரோ உங்களுக்கு அங்க போனா
நீங்க சொல்றத நா அப்டே ஃபாலோ பண்ற நீங்க சொன்னா போயி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேந்து நீங்க சொன்ன மாரி போயிட்டு வரோ
பைக்லே போய்ட்டு வாங் போ பைக்ல போனாதா ப்ரோ நல்லா இன்னு அட்வெஜ்ஜி டைப்பா நல்ல இருக்கு
கண்டிப்பா ப்ரோ வேற எங்கேயு போயிருக்கீங்களா கொடைக்கானல் தாண்டி
கொடைக்கானல் தாண்டி அப்புறோ இங்க நாங்க பிளாக் தண்டர் போனோ ப்ரோ மேட்டூரு ஊட்டி
மேட்டுப்பாளையங்ளா
ஆமா ப்ரோ
அது எப்டிங்க இருந்துச்சு
அது அருமையா இருந்துச்சு ப்ரோ அங்க போவோ அங்க போயிட்டு அங்க ஸ்விமிங் ஃபூல்லா இருக்கு ப்ரோ ஸ்ம்மிங் ஃபூல்வதா எல்லா கேம்ஸே இருக்கும் ப்ரோ
அது காலையில போனிங்கன்னா ஓ அதாவது காலையில போனீங்கன்னா இருட்டிடுமா வர்றதுக்கு வெளியில
ஆமா ப்ரோ ஒரு நாள் ஸ்ட்டே பண்ற மாரிதா ப்ரோ இருக்கு ஸ்ட்டே பண்ணி வற மாரிதா ப்ரோ இருக்கு நீங்க இதுவரைக்கு போனது இல்லையா ப்ரோ அங்க நாங்க ட்ரிப்பு போவும்போது அங்க ஒரு ரூம் எடுத்துருந்தாங்க ப்ரோ பக்கத்துல ரூம் எடுத்து அப்பறோ அந்த பக்கத்துல போயி அப்பறோ ஒரு நாள் ஃபுல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்போ மறுபடி ரூமுக்கு வந்து இப்போ காலேஜுக்கு அந்த மாரி இருந்துச்சு ப்ரோ
ஓ நல்ல ஒரு அனுபவோ அப்ப உங்களுக்கு
ஆமா ப்ரோ நீங்க இந்த மாரி போயிருக்கீங்ளா ப்ரோ
ஆ நாங்க போயிடுக்கோ ப்ரோ எங்களுக்கு காலேஜ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு எடத்துக் கூட்டு போனாங்க
எங்க எங்க ப்ரோ
ஆ கோவா கூட்டு போனாங்க
ச பரவால்ல கோவா போயிட்டிகீங்ளா
ஆ ஆமா கேரளாவு கோவாவு கூட்டு போனாங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் ட்ரைனிங் அப்டின்ட்டு
இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கா அப்ப ஐ வி இல்லயா ப்ரோ
ட்ரைனிங்கு இருக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கா ட்ரைனிங் தா ட்ரைனிங் வந்து ஒரு நாள்லய முடிஞ்சிருச்சு ஆனா நாங்க எல்லாமே வந்து ஊர எல்லா சுத்தி பாத்துட்டு தா வந்தோ
எப்படி ப்ரோ இருந்துச்சு அங்க போய் நீங்க என்ன உங்க அனுபவத்த ஷேர் பண்ண முடியுமா
கண்டிப்பா இப்போ நாங்க கேரளாக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பஸ்ஸு எடுத்துக்கிட்டோ
சேரிங்க ப்ரோ
மொத்தோ நூத்தி நாப்பது பேரு
ம்
பாத்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸு எடுத்துக்கிட்டோ எழுவது எழுவது பேரு கொஞ்சோ பெரிய பஸ்ஸு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோ பாத்தீங்கன்னா நேரா வந்து ஆ இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கு அங்கருந்தே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நல்லா க்ளைமேட் எல்லாமே மாறிடுச்சு கொஞ்ச அந்த வளைஞ்சு வளைஞ்சு போறது ஒரு சிலருக்குல்லா வந்து பாத்தோன்னா கொஞ்சோ அந்த வயிறு கொமட்டிட்டு வருல்ல வாமிட்டிங் இந்த மாரி அந்த மாரி சில பேருக் க்கு அதெல்லா ஆச்சு அ நடுவுல நடுவுல பஸ் எல்லா நிறுத்தி நிறுத்தி தா போனாங்க ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பாத்தா நெறைய பேருக் க்கு அந்த மாரி ஆயிடுச்சு அப்றே ஒரு வழியா நெறையா ஊருக்கு கொச்சின் அப்றோ இந்த அரேபியன் சீயு இன்டியன் ஓஷனு மீட் பண்ற ஒரு எடத்துக்கு போனோ அப்றோ போட் ஹவுஸ் ஒரு எடத்துக்கு கூட்டுப் போனாங்க அங்க ஒண்டர்லா வேற இருந்துச்சு அங்க கேரளால பாத்தீங்கன்னா ஒண்டர்லா இருந்துச்சு அந்த ஒண்டர்லாக்கு வந்து நாங்க எல்லாரு பொயிட்டு வந்தோ அ அந்த ஸ்டாஃப்பு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரு பொயிட்டு வந்தோ இது வந்து கேர்ளா
இது கேரளாவா ப்ரோ
கோவா வந்து பாத்தீங்கன்னா அது இன்னு சூப்பரா இருந்துச்சு கோவாக்கு வந்து நாங்க ட்ரெயின் புக் பண்ணிட்டோ எல்லாரு சேந்து ஏன்னா எங்க கூட படிக்கிற சில பசங்களோட அப்பா வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றதுனால
ம்
டிக்கெட் எல்லாருக்கு போட்டு கோவா பொயிட்டோ கோவாக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு வந்த மாரி எல்லா எல்லாரு வரல ஒரு சிலர் தா வந்தாங்க அதாவது ஒரு சிலர் மட்டு வரல ஏன்னா ரொம்ப தூரோ கொஞ்சோ அமௌண்ட் அதிகோ அதுனால வந்து பாத்தீங்கன்னா கோ கோவாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலயு வர முடியல ஆனா நெறைய பேர் வந்தாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல பொயிட்டு அங்க நேரா ஒரு அ வில்லா ஒரு நாங்க எல்லா சேர்ந்து புக் பண்ணிருந்தோ வில்லா வந்து பாத்தீங்கென்னா ஒரு பெரிய பில்டிங் அங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு அங்க சோ ஒரு ரெண்டு நாள் அங்கதா ஸ்டே பட் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அந்த எடோ இருந்துச்சு அது போய் முடுச்சாச்சு
சேரி ப்ரோ
சோ அப்டியே போய்கிட்டேதா இருந்துச்சு அப்றோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆ புரியுது அ இதெல்லா நா காலேஜுல கூட்டுப் போனதுங்க
காலேஜ் இருக்கட்டு ப்ரோ பாக்கலா ப்ரோ உங்களுக்கு இந்த அளவுக்கு என்ஜாய் முமெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு பக்க பக்கமா முடிச்சுவிட்டாங்க ப்ரோ
நீங்க தா இப்ப அடுத்த ஃப்ரெண்டஸோட சேந்து எதாவது ப்ளான் பண்ணுங்க
அதா ப்ரோ நாங்க ப்ரெண்ஸ்ஸோடது ப்ளான் பண்ணதுதா ரொம்ப தூரம் ப்ளான் பண்ணா அமௌண்ட்டு கஷ்டப்பட்றாங்க சேரி அப் இப்ப நம்ம பக்கமா பொயிட்டு வந்து என்ஜாய் பண்ணி
முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு சேந்து ஒரு ப்ளான் பண்ணுங்க